ஹலோ ஆஹ் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்க நல்லா இருக்கே எப்படி இருக்காங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆஹ் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க பசங்க எல்லா நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்புற எப்படி போது லைஃப்லா
ஆஹ் போது ஏதோ விவசாயத்த நம்பி ஏதோ போகுது வாழ்க்க
ஓ ஓகே ஓகே ஓகே
ஆ இப்பதான் இன்னும் மழை இப்ப ரெண்டு நாள் தான் பேஞ்சு இருக்குது
ம் ம் ம்
ஆ மேன வந்து சில இது போட்டிருக்கோம் காட்டுல
ஆ
இது எல்லாமே விளைஞ்சி வந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் மழை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அமோகமா இருக்கு
ஓ கே எது மாதிரி எல்லாம் போட்டிருக் கீங்க இப்ப லேண்ட்ல
நாங்க வந்து இப்ப வெண்டாக போட்டுருக்கறோம்
ம் ம்
சோ இப்ப வெண்டகாண்கறது நறைய அங்கங்க ரொம்ப முக்கியமான பொருளா ஓடிட்டு இருக்குது ரொம்ப ஞாபக சக்த் சிக்கலாம் அதிகம் அப்படின்றாங்கல்ல சோ அதனால வெண்டைக்கா போட்டுறாங்க கொஞ்சம் அதுக்கெல்லாம் கொஞ்ச தண்ணி தேவ கோடம் சோ நல்ல மழை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கறோம் ஏன்னா இப்ப அடுத்து இன்னும் ஒரு மூணு மாசது அடுத்து ரெண்டு மாசத்துல இல்ல மூணு மாசத்துல வந்து நெல்லு போடணும் அறுவடைக்கு தை மாசம்
ஆமா ஆமா
க்கெல்லாம் ரொம்ப தண்ணி தேவைப்படும்
ம்
அதனால இந்த வருஷம் மழை நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் ஏன்னா வெயில் ரொம்ப ஆ அதிகமாயிடுச்சு அதனால மழையும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்
ம் ம் கடந்த அதா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது மாரிதா இருந் துச் ச்சா வெயிலு அது இந்த வருஷம் தான் நான் அப்படி இருக்கா ரொம்ப அதிகமா இரு கோ அக்டோபர் வரைக்குமே
ஆ ஆ ஆ ஆ
அதனால அதுக்கேத்த மாதிரி விவசாயங்க எல்லா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்க சொன்னாங்க க எல்லாருமே கரெக்டா என்னென்ன போடலாம் முன்னாடியே ஷெடியூல் பண்ணி வச்சு அவங்க அதுக்க ஏத்த மாதிரி ம்ச் இப்ப தண்ணி கம்மியா இருக்க இதெல்லா வள லற மாதிரி கம்மியா தேவைப்பட்றது
ஆ ஆ ஆனா இப்போ அங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் ஆல்ரெடி இருக்கிற மண்ணுல இருக்கிற ஈரப்பதம் இருக்கிற நிலங்கள் தான் அதெல்லாம் சோ அதனால ஆ அத செம வி பூமிதா ஆனா ஆ தண்ணி ஆல்ரெடி இருக்கு கெணறு இதெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் மழை இருந்துச்சு அப்டின்னா ஒரு நெல்லோ ஒரு பெரிய வகையான பயிரடுறோம் அப்டின்னா மழை இல்லாம வெளையாது சோ அதனால மழ கண்டிப்பா வேணு அதனால மழை இருந்தா நல்லா இருக்கு ஆ ஏனா இப்ப வெண்டக்காய்க்கே ரெண்டு மூணு மாச ஆயிரு வெளைஞ்சி அது ஆ முடி முடியறதுக்கே
ஆமா ஆமா ஆமா
ஆ இப்ப கூலி ஆளுங்களு வர்ற து கெடையாது யாரு இப்ப யாரு விவசாயத்துக்கு வர்றதே இல்ல எல்லா மாச சம்பளன்னு சொல்லி கம்பெனிகளுக்கு போயர்றாங்க
ம் ஆ மா
அதனால இப்போ ஆளுங்க இல்லாம விவசாய கொஞ்ச அங்கங்க அப்டியே நிக்குது
அதா அதுக்காக இப்ப ஸ்கோப் கம்மியாயிடுச்சு ரொம்ப இப்டியே இருக்க கூடாது ஆனா இது ஏனா அதுதா நம்புளுக்கு ஃபியூச்சர்ல நம்ப்ளுக்கு சாப்பாடு எல்லாமே தர து இப்ப அதுக்கு இப்ப வழி இல்லாம ஆக்குறாங்க எல்லா
ஆ அதுதா ஆயிபோச்சு கூலிக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்ல இருக்கிற ரெண்டு மூணு பேர வெச்சு வந்து வெண்டைக்கா அறுவட பண்ணிட முடியாது ஒரு நாளைக்கு நாப்பது கிலோ வெண்டக்கா பொறிக்கிறோ சோ ஒர் நாளைக் நாப்பது கிலோ வெண்டக்கா பொறிக்கணு அப்டின்னா காலையில அஞ் சர மணில இருந்து ம மத்திய உச்சி வெயில் வர்ற வரைக்குமே பொறிச்சுதா ஆகணு பன்னென்ட்ர வரைக்கு
ஆமாமாமா
ண்டு மூணு நால நாப்பது கிலோங்கறது பொறிக்க முடியாது நெறைய பேர் இருந்தாங்கனாதா நாப்பது கிலோ பொறிக்க முடியு இதனால நெறையா வெண்டக்கா என்னாயிருதுனா முத்தி போயிடுது சோ வேஸ்டா வேஸ்ட்டா போயிருது வெயில்ல வெ ட வெட வெட பிஞ்சி விட்டு ஓரளவுக்கு வந்த உடனே வெண்டக்காய பொறிச்சாதா அடுத்து நம்ம சந்தையில கொண்டு போய் விக்க முடியு அறுத்து அத வ ந்து மக்கள் வாங்கிட்டு போயி அவுங்க கூட ரெண்டு நாள் வெச்சு கூட சமைக்கலா ஆனா நம்ம வெண்டக்காய வந்து பறிக்க லேட் ஆயி முத்துன ஸ்டேஜுக்கு அப்றம் போச்சுன்னா அத யாரும் வாங்கவும் மாட்டாங்க இல்ல ஒரு ஸ்டேஜு முத்துர ஸ்டேஜ் போயிருச்சுனாலும் அவங்க வாங்கியும் அவங்களுக்கும் அது நஷ்டத்துலதான் போகும் அவங்களும் சமையல்க்காக வாங்கி அது வேஸ் ட்டா போச்சுன்னா அதுவும் நஷ்டோந் தானே
ஆமாம்மா
சோ அ இந்த மாரி வந்து வெண்டைக்கா பொறிக்க ஆள் இல்லாமையும் நறைய நஷ்த்துல போவுது தண்ணி இல்லாமையும் சில செடிகள் வந்து வாடி போய் வதங்கி போயிருது
ஆமா எல்லாமே ஒருக் கார்ணம்மாகுது இதெல்லா
ஆ சோ நெல்லுமே அப்டிதா இருக்குது அதுக்கான வெல வந்து இன்னுமே ஏத்தல சோ அந்த நெல்லுக்கான மூட்ட வெ ல எப்ப ஏறு அப்டின் தெரிய்ல மக்களுக்காக அவ்ங்க அந்த நெல்லோட வெலைய ஏத்துனாங்கன்னா விவசாயிகள மனசுல வெச்சி ஏத்துனாங்கனா கொஞ்சொ நல்லா இருக்கு அரசாங்கொ
ஆமா ஆமா எல்லாமே ந ட்ரான்ஸ்போட்லதா போயிடுது அங்க வாங்குறது வேற ரேட்டு கொண்டு வர துங்க நடுவுல ட்ரான்ஸ்போட் ஃபெசிலிட்டிஸ்தா அதிகமா தா இருந்தாலு அவுங்க தா எடுத்துக்குறாங்க
ம் ம் ச ல ஆ விவசாயத்துக்கு நறைய பேரு வந்து இப்ப யாருமே வந்து அரிசி சாப்புடாத ஆளே கடையாது தமிழ்நாடு பூலாவே எல்லாருமே வந்து சாப்பாடு பாரம்பரிய சாப்பாடுங்குறதே அரிசிதா சோ அதுனால அந்த அ அரிசிய வெளவிக்கிற விவசாயிங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு லாபத்த குடுக்குறா மாதிரி கொண்டு வரணு
கண்டிப்பா கண்டிப்பா விவசாயம் பொறுத்த வரைக்கோ வில்லேஜ்ல து நல்லா இதுவாகு ஆனா இங்க அ டவுன்ல அது மாரி மெட்ராஸ் சைடு அது மாரில்லா ன்னா எடொ ப்ளேஸு இல்லாததால வீட்லயே வந்து அவங்க நியூட்ரிஷியாசா பண் பண்ணனு அப்டி நெனக்கிறாங்க அதுக்காக இப்போ புதுசா கொண்டு வந்துருக்குறது வந்து மைக்ரோ கிரேன்ஸு வளைய வெக்கெற்து அது இன்னோ ஒரு ம் இருவது முப்பது வர்ஷத்துல அதுதா ஃபுல்லாவே வரப்போது இப்ப ஜிம் போறவங்க இப்ப வந்து ஆ நறிய ஆ நியூட்ரிஷியஸ் டெஃபிஷியன்சியா இருக்கவ்ங்க எல்லா ர்க்குமே இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் சாப்ட்டாலே போதூன் சொல்றாங்க அந்தளவுக்கு அதோட அதுல வந்து பெனிஃபிட்ஸ் நறைய இருக்குன் சொல் றாங்க அத நம்ம வீட்லயே வளைய வெக்லா
ஆ ஆ
தனியா ஒரு ரூம் அது மாரி வச்சு பண்ணனு எந்த ஒரு இதுவு இல்லாம அ பொல்யூஷனு அது மாரி ஆமா ஆமா ஆமா
யந்தா
ஆமா கண்டிப்பா தா பேசணு இது மாதிரி
இப்ப என்னனா இந்த விவசாய தா இப்டி போய்ட்டு இருக்குது
ம் ம்
சோ அதுக்குதா வந்து இப்போ மழ தண்ணி இது தேவப்படுது இப்போ மேட்டூர் அணையு மூடிட்டாங்க தண்ணி கம்மியா இருக்குது தொறந்து விட முடியாது தண்ணி அதிகமா இரு ந்தா நறைய எடத்துல தொறந்துடுவாங்க சோ அடுத்து வந்து நெல்லு வெளச் ச்சலுக்காக வந்து இவங்க ஒண்ணு மேட்டூர் அண ஆத்து தண்ணிய தொறந்து விட்டாதா வெலச்சலு இல்ல மழைய நம்பிதா வெலச்சலு ரெண்டுமே இல்லாம இருக்கும்போது அடுத்த வருஷ வந்து வெளையற நெல்லோட இது எப்டி இருக்கோனே தெரில அரிசியே கொள்முதல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களானே தெரில அடுத்த வருஷ அரிசி தட்டுபாடு வரதுக்கான வாய்ப்
இருக்கு இருக்கு ஆமா ஆமா மழ பொறுத்த வரைக்கோ அந்தந்த சீசனுக் கரெக்ட் டா போ வந்துருச்சுன்னா பரவால்ல அது இப்ப மாறி மாறி வரதால கொஞ்ச அது அவங் உள வந்து எப்டி பண்ணலா என்னன் யோசிக்றாங்க
ஆ ம் ஆனா நம் ம்ம ஆ வா நிலைய வச்சு நம்ம சொல்லவே முடியாது இது திடீனு மாறுது திடீனு இப்டி இருக்குது சோ அது இயற்கை மாற்றத்த எதுமே பண்ண முடியாது பட் நம்மதா வந்து அத தண்ணிகள சேமிச்சு வைக் வைக்கணு
ஆமா ஆமா
ம் ஒருவேள மழ இல்லன்னா நம்ம என்ன பண்றதுன் சொல்லி சில எடங்கள்ல வந்து ஏரி கொளலா வெட்டி அண கட்டி நம்மதா தண்ணிய சேமிச்சு வெக்கணு வெய்காலத்துக்கு தேவையானது சோ அதுக்கெல்லா இன்னு வந்து அரசாங்க நெறயா எடத்துல ஸ்டெப் எடுக் கம்மியு இருக்கு சில எடங்கள்ல இருக்கிறத நா அரசாங்க நல்லா பண்ணிட்டுருக்கறாங்க பட் இன்னு சில எடங்கள்ல வந் வந்து ஏரி கொளங்கள தூர்வாரி அதுல வந்து நீர சேமிச்சு வைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இன்னு விவசாயிங்களுக்கு அதிகமா பயனுள்ளதாருக்கு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா தூர்வார்னாலே ஓரளவுக்கு தண்ணி நிக்கு நம் தேவையான தண்ணி அந்த இந்த சீசன் க்கேத்தா மாரி மழ வந்துச் னா அதுலயே போய் நின்னு டு எங்யு கடலுக்கு போகாம
ஆ அதா
ஆமா ஆமா ஆமா
ஆ இப்ப நெறையா குப்பைகளையு அந்த தண்ணி இருக்கற ஏரி கொளத்துல போட ஆரம்பிச்சட்டாங்க சோ அதனால வந்து தண்ணியு மாசுபடுது அந்த தண்ணியதா நெறயா விலங்குகள் பறவைகள் குடிக்குது விவசாயத்துக்கு சில பேர் யூஸ் பண்றாங்க சோ அந்த குப் பைகள வந்து அந்த மாரி நீர்நிலைகள இருக்கிற எடத்துல போடாம இருந்தோ அப்டின்னா அது கொஞ்சோ இதுவாருக்கு
ஆமா எல்லாருக்குமே அது நம்பளோட
ஆ அதனாலதா இப்ப நீர்நிலைகள் இருக்கிற எடத்துல வந்து பூச்சிகளு கொசுக்களு அதிகமா உருவாகு
ஆமாமா
குப்பைகள போடாம இருந்தம்னா கூட ஓரளவுக்கு வந்து அது கட்டுப்படுத்தலா
ஆமாமா
இதெல்லா அவங்க செய்யறதுனால வந்து செல பிரச்சனைகள் அதனால நெறயா பேருக்கு நெறயா தொற்றுகளு ஏற்படுது சோ அரசாங்கோ இந்த நீர்நிலைகள கொஞ்சோ காப்பாத்தி வெச்சுக்கிட்டாங்கன்னாலு அங்கங்க குப்ப போடாம சேத்துக்கிட்டாங்கனாலு கொஞ்சோ நல்லாருக்கு
ம்
ஆ அதனால இப்ப நீர் வந்து வேஸ்ட்டா போறா மாரி ஆயிடுது குப்ப கொட்டுனோ அப்டின்னா அந்த நீர யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க
ஆமா ஆமா அது எல்லாமே
து யார்மே யூஸ் பண்ண மாட்டாங்க இதுவே அது சுத்தமா தூர்வாரி வெச்சிருந்தாங்கன்னா ஒரு அவசர தேவைக்கு தண்ணி தட்டுப்பாடு இருந்தா கூட அந்த நீர்நிலையில இருந்து தண்ணி எடுத்து அத ஃபில்ட்ரு பண்ணி கூட நம்மோ அன்றாட வாழ்க்கைக் கொஞ்ச பயன்படுத்திக்குலா ஆ அதெலா ம் அதெல்லா வந்து நெறைய பேர்க்கு கொண்டு வரணு செல எடங்கள்ல சில ஏரி குளங்கள வந்து இன்னு மக்கள் நல்லா வெச்சிருக்குறாங்க ஏனா வெயிலுக்கு நம்ம வந் து அதுதா நம்முடைய வாழ்வாதாரோனு வெச்சிருக்குறாங்க சில எடங்கள்லா அந்த நீரு னுடைய அவசியோ வந்து இல்லாதவங்க போர் போட்டு நா எடுத்துக்கிறே எனக்கு அந்த தண்ணியே போதுன்றவ எவ் ளோ காலத்துக்கு அத போர் போட்டு எடுக்க முடியு நீரெல்லாம் ஆ நெல த்தடி நீர வந்து அதுவு இப்போ அவுங் மழை நீர சேமிச்சு நிலத்தடிக்குள்ள விட்டாங்கனா கூட பரவால்ல சில வீடுகள்லதா மழை நீர் சேமிப்பு இருக்குது எல்லா வீடுகள்லியு மழைநீர் சேமிப்பு இருக்குறதில்ல
ம் புரிது புரிது இப்ப இப்போ வர ஜென்ரேஷனாச்சு அது மாரி மாறுச்சுனா கரெக்டாருக்கு
ஆ இப்ப விவசாயிங்க தா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கொண்டு வந்திருக்காங்க ஏனா அவுங்களுக் மழை நீரூ நிலத்தடி நீரு எல்லாமே ரொம்ப அவஸ் சியோ அதனால அவுங்க நீர நல்லா பாதுகாக் குறாங்க மத்த எடங்கள்லியும் நீர பாதுகாக்குறதுனாலயும் இன்னொருத்தங்களுக்கு அது ஒ உதவியா இருக்கு
ஆமாம்மாம்மா அவுங்களுக்கெல்லாம் னாலு அவ்வரப்போற தலமுறைக்கு இப்பவே அவுங்க இது பண்றதா இருக்கும் முன்னாடியே வழிகாட்டுறதா
ஆ அதேதா செயா அதுனால இந்த வருஷம் மழ நல்லா இருக்குன் நம்புவோ விவசாயம் வந்து செழிப்பாரு போன் சொல்லி நம்புவோ
ம் ம் கண்டிப்
சரி நம்ம இன்னொரு கால்ல இன்னு ஆ சிறப்பா பேசுவோ ஆ ஆ பேசு அ நன்றி ஆ அ அ